ஆ என்னப்பா எப்படியிருக்கி நா ரொம்ப நல்லா இருக் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரெம்ப நல்லா இருக்குறே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
லீவ்லா எப்டி போகுது
ஆ லீவ்வெல்லா போகுது இந்தா கொழந்தைங்கள ஆ அந்த கிளாஸ்ஸு இந்த கிளாஸ்ன்னு ஏதோ ஒண்ணு சேத்து விட்டா கொஞ்சு அவங்களுக்கு இதா இருக்குமே இல்ல வீட்டுல தனியா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு கிளாஸ்ல போட்ருக்கே டான்ஸ் கிளாஸ் போறாங்க
சூப்பர்ப்பா நல்ல விஷயந்தா ஏன்னா உங்கள பிஸியாவே வெச்சு உம் பிஸியாவே வச்சிருக்கணு இல்லனு வச்சுக்கீங்களே இந்த போன்ல புல்லா அவங்களுக்கு கவனம் போது
ஆ கண்டிப்பா இல்லட்டின்னா வச்சுக்கோங்க என்னேரோ அந்த போனு இதையே உக்காந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துகிட்டே இருக்குறாங்க ஒரு ஓடியாடி விளையாண்டோ செஞ்சோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலா எதுவுமே இருக்க மாட்டது அதனாலதா சரி ஓக்கே எதோ ஒரு கிளாஸ்ல சேர்த்து விட்டுரலா அப்படின்னு சொல்லிட்டு ட்டு நா டேன்ஸ் கிளாஸ் மட்டு இந்த தடவ சேத்து விட்ருக்கே ஏன்னா எல்லா கிளாஸு ஒரே நேரத்துல சேர்த்தோனா பாவோ அவங்களுக்கு ரெம்ப எ லீவ்ல கூட வீட்டுல இல்லாம எங்கேயாச்சி நீ இந்த கிளாஸ் அந்த கிளாசுனு சேர்த்து விடுறீங்களே அப்படின்றாங்க
அதுதா என்ன பண்றது வேறு வழி இல்ல இல்ல இப்போ சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா அந்த சோம்பேறி தனம்மாயிடு ஆ ஒடம்பு ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இப்போ ஏற்கனவே பசங்களுக்கு வந்து அந்த உட்காந்தே இருக்கது நம்ப விளையாடுன மாதிரில்லா அவங்க விளையாடல நல்ல ரோட்ல ஆடி ஓடி விளையாடல அது ஏற்கனவே ஒபிசிட்டியா இருக்கிற மாறி நறைய பிள்ளைங்க அப்படிதா இருக்குங்க
ஆமா அதுவு போக இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல சேத்து விடுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன திறமைகள் இருக்குதுன்றது வந்து கொஞ்சு வெளிப்படுது அதனால சேரி ஓக்கே ஒ, ஒ ஒரு சம்மர்ல இந்த கிளாஸ் சேர்த்து விட்டோம்னு ஒரு டான்ஸ்சு ஒரு சம்மர்ல ட்ராயிங்கு ஒரு அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டு அப்படி நம்ம ஒவ்வொரு லீவுக்கு ஒவ்வொரு கிளாஸ் சேத்து விட்டோனா அந்த குழந்தைங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கெடைக்குது அது போக அந்த கொழந்தைங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செய்யும் போது அவங்களுக்குள்ள மன அழுத்தமு கொஞ்சு கொஞ்சுமா கொறையுது ஏன்னா எப்பயையு பாருங்க படிப்பு படிப்பு படிப்புன்னு இல்லாம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செய்யும் போது வந்து அவங்களுக்கு அதுல ரொம்பவே ஒரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கெடைக்குது இல்லையா
ஆமா கண்டிப்பா அதனாலதா இப்போ அவங்குளுக் கெண்ண புடிக்குன்றத பாத்து நம்ம சேர்த்துவிட்டோம்னா இன்னு நல்லா அவங்க அதுல கான்சென்ட்ரேஷனோடு இருப்பாங்கபா
ஆமா கண்டிப்பா அதுவு போக இப்ப டான்ஸ் கிளாஸ்னா வச்சுக்கோங்களே ஆ ஒரு பத்து குழந்தைங்களோட சேர்ந்து ஆடுறாங்கன்னா அந்த பத்து குழந்தைங்களோடையு சேர்ந்து நம்ம எப்படி ஒர்க் பண்றது அவங்க எதாச்சு தப்பு பண்ணா நம்ம எப்படி கரெக்ட் பண்றது நம்ம தப்பு பண்ணா அவங்க எப்டி மேனேஜ் பண்றது அந்த மாதிரி அ டீம் ஒர்க் எல்லா நெறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இதுல வந்து இருக்குது அதனால கொஞ்சு டீமா ஒர்க் பண்ணட்டு வெளியில எங்க போனாலுமே அத வந்து அவங்க அக்சப்ட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன்ல வந்து இருக்கணு அத அதையு புரிஞ்சுக்கணு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாவு இருக்கு
கண்டிப்பா இப்போ எங்க நாத்தனார் பையன எடுத்துக்குங்களே ஆ ரொம்ப ஒல்லியா இருப்பா ஆனா வந்து இதுல நீச்சல்ல போயிட்டு சேத்துவிட்ருக்காங்க ஸ்டேட் லெவல்ல போய் விளையாடி நல்ல ஒரு ம்ச் அச்சீவ்மெண்ட்டா அதற்கான அந்த ஒடம்பு வந்து ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா சின்னதா ஒரு வெளையாட்டுக்கு ஒரு சின்னதா ஒரு குத்துனனா கூட நம்மளுக்கு அப்படியே வலிக்குது போன் ஸ்ட்ரென்த் இருக்கு அவனுக்கு
ஆமா கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஒல்லியா இருக்கறாங்கன்றத விட அவங்களுக்கு உள்ள உள்ள திறமைகள வ அத வந்து ஊக்கப்படுத்தும் போது பல இது வந்து வெளியில நம்மளுக்கு தெரியுது ப்ப அதாவது வந்து இப்ப கொழந்தைங்களுக்கு ஒடம்பு சரியல்லல மூச்சு திணறலா இருக்குது அப்படின்னு சொல்றப்ப எனக்கே டாக்டர் சஜெஸ்ட் பண்ணாங்க எங் கொழந்தைங்கள அவங்கள வந்து சும்மிங் கிளாஸ்ல சேத்து விடுங்க அதுல வந்து மூச்சு பயிற்சி பண்ணும் போது அதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சு ரிலீபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கொழந்தைங்களுக்கு அந்த ஒவ்வொரு ரிலாக்சேஷன் கெடைக்கு போது அந்த இதுல இருந்து அவங்க விடுபடுறாங்க இல்லையா
ஆமா கண்டிப்பா அவனோட அக்கா இருக்கா அவ வந்து கொஞ்சு வெயிட்டா இருக் பா இதே மாதிரி அவ மொதல் மொதல்ல அவதா போயி சேர்ந்திருந்தா அப்ப அவங்க போயிட்டு அந்த நீச்சல் பயிற்சி ச்சில முன்னாடி வார்ம் அப்லா பன் பண்ணுவாங்க கொஞ்சு எக்சசைஸ்லா கொடுப்பாங்கில்ல அதனால என்ன ஆயிச்சு நல்ல வெயிட் லாஸ் ஆயிட்டு கொழந்த வந்து சூப்பரா அந்த ஒடம்பு வந்து பாத்திங்கனா நல்லா பக்காவா அந்த ஸ்ட்ரென்த்தோட நல்லா வெயிட் லாசு ஆயிட்டு நல்லா இருக்காது இப்போ பாக்கறதுக்கு
ஆமா எல்லா நா அதாவது கொழந்தைங்க வந்து கொஞ்சு ஓரளவுக்கு ஃபிட்டாவு ஹெல்தியாவு இருந்தாதா நல்லா இருக்கு நெறையா அவங்க சதபுதன்னு சதப் போட்டு ஒரு மாரி ஒபிசிட்டியா இருந்தாங்கன்னா பொள அதாவது பொம்பள புள்ளைங்க மோஸ்ட்லி வளரும் போது கொஞ்சு அந்த ஃபிட்டா இருந்தாதா அடுத்து ஸ்டேஜுக்கு போம்போது மேரேஜ் ஆன உனையு ஒரு கொழந்த பெத்தவுடனையு அவங்களோட இதை வந்து கரெக்டா ஃபிட்டா மெயின்டெயின் பண்ண முடியும் இல்ல அப்படின்னு சொன்னா ஓவர் வெயிட்டா இருந்துட்டே இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து வந்து வெயிட் போட தா செய்யு அதனால பர்ஸ்ட்ல இருந்தே வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் ல்லாம் கொஞ்சம்
கண்டிப்பா அதனாலதா இப்போ ஃபுட் புட்பாலு இல்லைன்னா வாலிபாலு பேட்மிட்டனு இந்த நீச்சலு அவங்களுக்கு எதல ரொம்ப ஆர்வமா இருக்காங்களோ அதுல சேர்த்து விடுறது நல்லது அது மட்டும் இல்லாம இப்போ எதுலயுமே ஆர்வம் இல்ல கொழந்தைங்க கூட வந்து ஈவி்னிங்கில ஸ்பெண்ட் பண்ணுற மாரி விளையாடுற மாதிரி வேணும் அப்படின்னா ஈவினிங்கில கொஞ்சம் நம்ப பண் கண் பார்வைக்கிட்டயே நம்ம விளையாட வைக்கக்கலாம்ப்பா கண்டிப்பாக
ஆமா ஆமா நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா எந்த இதுலயுமே கொழந்தைங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்றப்ப வந்து நம்ம நெறைய ஆக்டிவிட்டிஸ் நம்மளாவும் போஸ் பண்ணி நீ டான்ஸுக்கு போ நீ சும்மிங்க்கு போ அப்படின்னு சொல்றது வந்து கொழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்சு தா ஏன்னா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லாம அதை போய் பண்ணும் போது அவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஈடுபாடும் இல்லாம பண்ணுவாங்க அதனால வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம அந்த குழந்தைங்க போற போக்குலேயே போய் அவங்களுக்கு தேவையானதை பண்ணோம்னா அவங்களுக்கும் வந்து எல்லாமே விருப்பமானதா இரு கோ ஏன்னா நிறைய குழந்தைங்க பாருங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பிடிக்காது பாட்டு பாடுறதுக்கு பிடிக்கும் அதனால அந்த குழந்தைங்க அந்த பாட்டு கிளாஸ்ல அந்த மாதிரி அமைதியா உள்ளதுல அதுல சேர்த்து விட்டோம்னா பிடிக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் பிடிக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வெஸ்டர்ன் பிடிக்கும் அந்த மாதிராம் நம்ம அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்க கிளாஸ்ல சேர்த்து விட்டோம்னா ஸ்டடிஸ்லுமே வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா படிப்பு மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம இது கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்கும் போது கொஞ்சம் அது ஈக்குவல் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து அதுல நிறையவே இருக்குது
கண்டிப்பாப்ப அதை விட ரொம்ப முக்கியமானது நா ஏற்கனவே சொன்னதுதா இந்த ஃபோன் யூஸ் பண்றதுல இருந்து அவங்கள வந்து மீட் எடுக்கலாம் ப அதலந்து டயர்டாயி தூங்கிடுவாங்க
ஆமா கண்டிப்பா ஏன் பாத்தீங்கன்னா இப்ப போனு போனை விட்டா டிவி டிவிய விட்டா வீட்டுக்குள்ளயே அவங்க இருக்கிறதுனால ஒரு வெளியில வெளி உலகமும் மோஸ்ட்லி தெரிய மாட்டது வெளியில போனா எங்க போனும் எப்படி போனும் அந்த இதும் தெரிய மாட்டது அது மாதிரி வெளியில போய் ஒரு நாலு பிள்ளைங்களோட விளையாண்டா ஆஹ் என்னால முடியாது நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் எனக்கு வெயில் அடிக்குது மழை விழுகுது அந்த மாதிரி ஓடிாடி விளையாடவும் அவங்களுக்கு முடியல ஏன்னா வேர்கக்குது என்னால வேர்க்க முடியும் வேர்வையை தாங்க முடியல ஏசி போடுங்க நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அந்த மாதிரிலா நிறைய சொல்றாங்க அப்படிலாம் இ நம்மல்லாம் பா்த்தீங்கன்னா அந்த காலத்துல ஓடி விளையாண்டு வேர்த்து எல்லாம் இருந்ததுனால தான் நம்மளும் கொஞ்சம் ஃபிட்டாவும் இருந்தோம் நம்ம உடம்புமே ஹெல்தியா இருந்துச்சு ஆனா இப்போ உள்ள குழந்தைங்க மோஸ்ட்லி வீட்டுக்குள்ள போன் பார்த்துட்டு ஏசிக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த்துமே ஸ்பாயில் ஆகுதுன்னுதா நினைக்கிறே
ஆமாப்பா அதெல்லாம் யோசிச்சுதான் என்ன பண்றது அது அப்படின்னு யோசிச்சுதா வேற வேற அதாவது அஹ் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அபக்கஸ் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரில்லா கூட நல்லா ஒரு அறிவு வளர் க்க மாதிரியான ஒரு சில இதல்லா இருக்கு பாருங்க செஸ் போர்டு இந்த மாதிரி உக்காந்து விளையாடுற மாரி ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களால வந்து அந்த ஓட முடியாது மூச்சுங்கற மாதிரி இருக்கிற சில எ குழந்தைங்களு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கத்து கொடுத்தோம்னா அவங்க விருப்பத்துக்கு விட்டோம்னா நல்லா இருக்கும்
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் அதுவும் போக அந்த அபாக்கஸ்ன்றப்ப வந்து அது மேக்ஸ்லயுமே ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ள குழந்தைங்கன்னா அதை வந்து ஈஸியா பிக்கப் பண்ணிக்கிருவாங்க கான்சன்ட்ரேஷன் பவர் கூடும் மெமரி பவர் கூடும் இதெல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு மேக்ஸ் வந்து படிக்கும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஒவ்வொ குழைங்களுக்கு அது ஓகேவா இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு அது ரொம்பமா இந்த ஹோம் ஒர்க்கும் பண்ணா சொல்றீங்க அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படி இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு அபாக்கஸ் பிடிக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி செஸ் செஸ் எல்லாம் சமையான மைண்ட் கே அது மைண்ட்கள்ளயே யோசிச்சு இந்த எந்த காய நகட்டனா நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு செயல்படுறதுனால அவங்களோடஹ் மெமரி பவர் இது எல்லாமே கூடுறதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் வந்து அந்த கேம்ல அதிகமா இருக்குது ஓடியாடி டி விளையாடுறது ஒரு வகையில வந்து உடல் உடலுக்கு நல்லதுன்னா இது வந்து மைண்டுக்கு நல்லது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமேவு
கண்டிப்பாப்பா அதனாலதான் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுல நம்ம ஈடுபாடோட செய்யணும்ன்றதுதான்ப்பா நீங்க இதுலய அது குழந்தைங்க ஜாயின் பண்ணி விட்டு இருக்கீங்களா
ஆஹ் நான் வந்து குழந்தைங்க அதான் சொன்னீன் இல்லையா இப்ப டான்ஸ்ல மட்டும் தான் சேர்த்து விட்டுருக்கேன் ஆல்ரெடி அபாக்கஸ் போனாங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸ் ஆஹ் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்து ஃப்ரைடே டான்ஸ் கிளாஸ் சாட்டர்டே அபாக்கஸ் கிளாஸ் சண்டே தமிழ் கிளாஸ் இப்படி நிறைய கிளாஸஸ் போகும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது என்னால அந்த ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ண முடியல அப்படனதுனால சரி ஓகே ஸ்கூல்ல தான் படிப்பு படிப்புன்ன இருக்கிறாங்க அப்படின்றதுனால நான் அபாக்கஸ் கிளாஸ் மட்டும் விட்டுட்டு மற்றபடி அந்த டான்ஸ் வந்து அவ ஓகே நா போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் மட்டும் இப்ப போயிட்டு இருக்காங்க
சூப்பர் சூப்பர் பா உங்களுக்கு புிடிச்சத செஞ்சாதான்ப்ப வேற வழி இல்ல நான் படிக்கும் போது வந்து இந்த க கபடிலாம் வந்து நிறைய எங்கள் ஸ்கூல்லயே நானே கபடி டீமில் இருந்தேன் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹார்டான ஒரு விளையாட்டு எல்லாம் கூட நம்ம புல் எல்லா இருக் பாத்துருக்கீங்களா
ஆமா நிறைய நால புட்பால் பிளேயராவே என்ன நிறைய டீம் வெளியில எல்லாம் விளையாடுறதுக்கு கூட்டு போயிருக்காங்கு ஆனா இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க கராத்தே போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் வேணா பாக்கலாம் கொஞ்சம் பெரிய பொண்ணாகு சேர்த்து வறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கே
சூப்பரப்பா சேர்த்து விடுங்க உங்ககிட்ட பேசதுல டைமே போகணுது தெரியல நானும் நெக்ஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுதுலயே ஜாயின் பண்ணி விட்டுருங்க
ஆமா சம்மர்ல சும்மா இப்படியே ஃப்ரீயா வீட்லயே இருக்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போனாங்கன்னா புதுசு புதுசா கத்துக்கறதுக்கான சான்சஸ் கிடைக்குதுல்ல அதனால நீங்களும் ஏதாச்சும் ஒரு கிளாஸ்ல வந்து அவங்கள ஜாயின் பண்ணி விடுங்க
ஓகே ப பாய்
ஆஹ் ஓகே பாக்லாம் பாய்